ஆ சொல்லுங்க தோழி வணக்கம் தோழி
வணக்கம் தோழி ம் நல்லாருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கோ தோழி நல்லாருக்கோ ஒங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரு நல்லா இருக்காங்கலா
எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி
சரிங்க தோழி சொல்லுங்க தோழி தீபாவளி பண்டிகை எல்லா
யோ வர இருக்கு
ஆமா தோழி
தீபாவளி பண்டிகைக்கு நீங்க என்ன மாரி பலகாரோல செய்வீங்க தோழி
ஆ இதோ சொல்றே தோழி முறுக்கு நா பண்ண மாட்ட தோழி அம்மா தா தோழி பண்ணுவாங்க முறுக்கு பண்ணுவாங்க தோழி அந்த நார்மல் சாதா முறுக் க்கு அந்த தேங்கா முறுக்குன்னு சொல்லுவாங்கள தோழி முள்ளு முல்லா இருக்கும்ல அது வந்து முள்ளு முறுக்குன்னு சொல்லுவாங் இங்கே இந்த சைட்ல முள்ளு முறுக்கு அது பண்ணுவாங்க தோழி அப்ரோ நான் சொன்ன மாரி அந்த பால் போலி பருப்பு போலி அது பண்ணுவாங்க ஓலபகடா பண்ணுவாங்க தோழி தம்பிக்கு ரொம்ப புடிக்கு அப்டிங்கறதுகாக எவ்ளோதா தோழி பண்ணுவாங்க அம்மா கொஞ்சோ ஏஜ் ஆனதுலேந்து இவ்ளோ தா பண்ண முடி முடியுமது அவங்களால நெறைய பண்றது இல்ல அதே மாரி தீபாவளி அன்னைகு காலைல ஒரு மூணு நாலு மணிக்குகெலா எந்திரிசுட்டு மொத நாளே நீங்க சொன்ன மாரி அந்த பூரணலா செஞ்சு வச்சிருவோ தோழி மறுநாள் காலைல கண்டிபா அந்த சோலியா இருக்கு அப்ரோ இட்லி சாம்பார் அப்ரோ பஜ்ஜி போடுவோ தோழி காலலைல அது மட்டு தா தோழி பெருசாலா ஒண்ணும் கடயாது சோளி மிஞ்சி மிஞ்சி போனா என்ன அந்த தக்காளி சட்னி அது செஞ்சு வெப்ப தோழி அவ்ளோ தா அதா தோழி அன்னைகு புல்லாவே நாங்க சமைக்கிறதுலா இல்ல தோழி மதியத்துக்குமே வந்து அதயே சாப்ட் க்கிறது இல்லனா ஒவ்வொரு நேரோ பசி அது வந்து பசிகாது தோழி எப்டிருந்தாலுமே உங்களுக்கு காலயில சாப்ட்டுட்டு அப்டியே கம்னு ஆயிடுமா எல்லா அவங்கவுங்க வெடி வெடி க்கிறது அப்டியே இருந்துருவோ தோழி அதுகப்ற நைட்டுகு தா தோழி சமையலே நடக்கு எங்க வீட்ல எங்க வீட்ல பொறுத்த வரைக்கு அப்டிதா தோழி தம்பிக்கிலா ட்ரெஸ் பண்ணிவுட்டு அழகு பாத்துகிட்டு அது ஒரு கொஞ்ச நல்லா இருக்கு தோழி அப்டி பாக்குறது
ஆமா தோழி கொழந்தைங்களுக்கு நல்ல புதிய டிரெஸ போட்டுவுட்டு அதுங்க வெடி வெடிக்கிறத நம்ப கவன மா நம்ம பாத்துகிடடே இருக்கணு அதனால அன்னைக்கு ஃபுல் டேவும் நம்ளுக்கு வேல சரியா இருக்கு என்னனு பாத்தீங்கனா பால்போலினு ஒரு பலகார சொன்னீங்க அத மெதுவா சொல்றீங்களா எப்டி பண்ணுவீங்கனு
ஆ கண்டிப்பா கண்டிப்பா தோழி மைதா மாவு நீங்க எப்போது போல பெசஞ்சு வச்சுகோங்க தோழி நீங்க சொன்னீங்ல கொஞ்ச வந்து நம்ம பருப்பு போலிக்கு வந்து கொஞ்ச நல நலனு பெசஞ்சு வப்போல நம்ம தட்றதுகு ஈஸியா இருக்ணுனு சொல்லிட்டு அந்த மாரி இல்லாம கொஞ்சோ ஓரளவு சப்பாதி மாவு மாரியே பெசஞ்சு வெச்சுகோங்க அதுலயே உப்புகல் போட்டுட்டு நீங்க ஹ அ ம் உப்புகள் மட்டு போட்டு பெசஞ்சு வெச்சுகோங்க ஒரு நாலு மண்நேரோ ஊறட்டு அதுக்கப்றமா அத எடுத்து ஆ நம்ம சப்பாத்தி கட்டைல போடுவோம்ல தோழி சப்பாத்தி மாரி கேக்குதுங்ளா தோழி ஆ சப்பாத்தி மாரி சப்பாத்தி நம்ம பெருசா போடுவோ சின்னதா போடுவுல இது கொஞ்ச சின்னதா போட்டு தோச மாரி மடிச்சு வெச்சுகணு தோழி அத வந்து எண்ணெய்ல போட்டு சப்பாத்தி மாரி போட்டா அத தோ எண்ணெய்ல போட்டுவுட்டு பொரிச்சு வெச்சுகணு தோழி அத நம்ம
செரிம்மா
ஆ சப்பாத்தி போட்டு அத தோச மாரி மடிச்சு வெச்சு அதுக்கப் அப்றம் எண்ணெயில போட்டு எடுத்து வெச்சிட்டு அதுக்கப்புறமா பாலு சீனி ஏலக்காதூளு எல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அது மேல அந்த தாம்பால துல அழகாக அடுக்கி வச்சு ஒன்னு மேல ஒன்னு வெக்ககூடாது தோழி அது வந்து ஊராது எறங்காது அதனால நல்ல பெரிய தாம்பளமா எடுத்து வரிசயா ரவுண்டா அடுக்கி வெச்சு அதுல பாலு போதுமான அளவு ஊத்தணு தோழி கொஞ்ச கூடவே ஊத்துனாலு பரவால்லதா ஏனா அதுல ஊறி நல்ல மிக்ஸானா நல்லாருக்கு அத மறுநாள் காலைல நீங்க எடுத்து சாப்டீங்கனா ரொம்பா டேஸ்டாருக்கு தோழி ரொம்ப புடிக்கும் எல்லாருகுமே அது
அப்டியா மா ந நா ஒரு தடவ நாளைக்கே ட்ரை பதண்ணி பாக்குறே மா உங்ளோட இந்த பலகாரத்த புதுவித பலகாரமா இருக்கறதுனால நானு முயற்சி பண்ணி பாக்குறே என்னோட கொழந்தைங்களுக்கு அது பிடிக்குனு நெனைக்கறே
ம் ம் அது பண்ணுங்க தோழி ரொம்ப டேஸ்டாவு இருக்கு இந்த ஈவினிங் டிஃபன் ஏதாவது வீட்டுக்கு வந்தா கூட அது நம்ம வைக்கலா அது ஒரு எப்டி செஞ்சீங்க அப்டின்னு கேகுற அளவுக்கு இருக்கு கண்டிப்பா
சேரிங்மாம் சேரி கண்டிப்பா நா முயற்சி பண்ணி பாக்குறே நா முறுக்கு எப்டி செய்வே அப்டின்னா ஆ வந்து பச்சரிசி பச்சரிசி வந்து எப் அப்டி வாங்கினா மாவு பச்சரிசிங் கேட்டு கடைல வாங்கனு இன்னொரு பச்சரிசில அது பொங்களுக்குன்னு சொல்லி குடுப்பாங்க அது வந்து முறுக்கு அவ்ளோவா நல்லா இருக்கிறது இல தோழி அதுல நா அதுல எனக்கு அனுபவ இருக்கு அதனால மாவு பச்சரினு சொல்லி கேட்டு கடையில வாங்கணு இப்ப ஒரு கிலோ பச்சரி சி வாங்கினம்னா அதுல வந்து நூறு பயிரு பருப்பு போடுவே நா அப்புற பாத்தீங்கன்னா நூறு வெள்ள உளுந்து போடுவே இது ரெண்டுமே லேசா வறுத்துட்டு தனித்தனியா வறுக்கணு லேசா வறுக்கணு கருக விடவே கூடாது லேசா வறுத்துட்டு அந்த பச்சரிசியோட போட்டு
ம்
ம் மில்லுல குடுத்து அரைச்சிட்டு வந்து ஆ வச்சுக்கிட் டு நம்ம அந்த பச்சரிசி மாவோட கொஞ்சோ எள்ளு கொஞ்ச பெருங்காயத்தூள் பெருங்காயத்த கட்டி பெருங்காயமா இருந்தா ஊற வச்சு அந்த தண்ணிய கூட சேத்து ப்பாங்கமா நா சே த்து உப்பு அதெல்லா சேர்த்து பெசைஞ்சி அ முறுக்கு பதம்தா நம்மளுக்கு தெரியுமே அது மாரி பெசைஞ்சி எண்ணெயில பிழிஞ்சி எடுத்துட்டோம்னா நல்ல டேஸ்ட் நல்லா அருமையா இருக்குமா என் பசங்களுக்கு அதிகமா முறுக்கு தா செஞ்சு குடுக்குறது வீட்டுல
ஓ பரவால்ல பரவால்ல தோழி அதே ஒரு ஸ்நாக்ஸ் மாரியே சாப்ட்டுருவாங்கள தோழி
ஆமா தோழி
ம் சரிங்க தோழி சரிங்க தோழி வேற என்னென்ன எப்படி தோழி பண்ணுவீங்க சோமாஸான் சொன்னிங்கல அது எப்டி அது பண்ண மாட்டோ ம் ம்
ஆ சரி மேம் சோமாச அப்படின்னா அது மைதா மாவுல பண்றதுதா மைதா மாவ சப்பாத்தி பதத்துக்கு சப்பாத்தி பதத்தோட நல்லா கெட்டியாவே பசைஞ்சு வச்சுக்கணு
சரிங்க
சேக்குறவங்க இருக்காங்க ஆனா நா டால்டா சேக்க மாட்டே ஏன்னா பொறப்பொறனு உடஞ்சு போயிடுது அதனால நா டால்டா சேக்க மாட்டே
ஓ சரிங்க
மைதா மாவு உப்பு சேத்து பெசஞ்ச ஊற விட்டணு ஒரு ரெண்டு மண்நேரம் ஆச்சு ஊரணு அந்த மாவு ஊறனதுக்கு அப்புற சப்பாத்தி மாறியே தேய்கணு அனா நம்ம எவ்வள நைசா தேய்கிறமோ அந்த அளவுக்கு மொறுமொறுப்பு இருக்கு நைசா தேய்ச்சி வச்சுட்டு ஆ வந்து பொட்டுக்க டலை தேங்கா ஜீனி இதல்லா மிக்சியில அடிச்சு தேங்காய வறுத்துர்ணு தேங்காய நல்லா வறுத்துட்டு ஆ மிக்சியில அடிச்சு ஏலக்காயோட சேத்து அடிச்சு அதை வந்து பூரணமா எடுத்து வச்சுக்கணு கூடவே முந்திரி பருப்பு எல்லா வைப்பாங்க எள்ளு வைப்பாங்க முந்திரி வெப்பாங்க அது மாரி வைக்கிறவங்களு இருக்காங்க தனியா அது பவுடரு மாரி எடுத்து வச்சுக்கிட்டு ஆ மைதா மாவு வந்து சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி பூரிக்கு தேய்கிற மாரியே தேச்சு ஆனா ரொம்ப நைஸா தேய்க்கணு நைசா தேச்சிட்டு அதுல இந்த பூர்ணத்த வெச்சு அம் அந்த சுத்தி மடிச்சு உடணு மடிச்சி உடும்போது நம்ப ரொம்போ கேர்ஃபுல்லா இருக்கணு ஏன்னா எண்ணெயில போடும்போது பிரிஞ்சு வந்துரு அதனால அந்த ஓரங்கள்ல வந்து சில பேரு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மைதா மாவ கொஞ்சோம் தண்ணியா கரச்சிக்கிட்டு அந்த ஓரங்கள்ல வெச்சு மடிச்சு உடுவாங்க ஆனா நா என்ன பண்ணுவன்னா தண்ணியே தான் கரைச்சிக்கிட்டு அப்டியே நம்ப ஓரங்கள்ல வெச்சு அப்டியே மடிச்சு உட்டாக்கா பிரி்ஞ்சு வராமயிருக்கோ அதனால அந்த ஓரங்கள்ல வெச்சு அப்டியே மடிச்சு உட்டுட்டு எண்ணெயில போட்டு எடுத்தாக்கா மொறு மொறுப்பான சோமாச ரெடி ஆயிரும் அப்டித்தாமா நான் சோமோசா செய்றது பேசு ம் அ நீங்க என்ன பலகாரங்கள்லாம் செய்வீங்கமா தீபாவளிக்கி முறுக்கு சோமாசு அதிரசோம் செய்வீங்ளாமா அதிரசோம் எப்டி செய்வேன் அப்டின்னா அதிரசத்துக்கு வந்து அ இப்ப ஒரு படி மாவ நல்லா ஊற வெச்சு எடுத்து வெச்சிக்கிட்டு அத மிக்சியில நல்லா பவுடர் மாரி அரைச்சுக்குவனா நா மாவு கம்மியா செய்றதுனால வீட்லே பண்றதான் வெளில ஆனா கொஞ்சோ அதிக அளவுல செஞ்சாக்க வெளில போய் பண்ணலாம் வெளில போய் மில்லுல குடுத்து அரச்சிட்டு வந்து ஈரமாவ அரைச்சு குடுக்கற்துக்குன்னே மிஷின்யிருக்கு வெளியில அரச்சிட்டு வந்து ஆ அது அதுல வந்து வெள்ளப்பாகு காச்சனோ வெள்ளம் அதுரச த்த பொறுத்த வரைக்கும் வெள்ள பாகுதான் முக்கியமே வெள்ளத்த காய்ச்சணோ எப்டின்னா அ வெள்ளத்த வந்து கம்பி பதோன் சொல்லுவாங்க அந்த கம்பி பதத்த வந்து நம்ப நல்ல முறைல பாக்கணும் அ வெள்ளத்த நல்லா காய்ச்சு வந்ததுக்கு அப்றோம் கையில உருட்டி பாத்தோம்னா அது நல்லா சாஃப்டா உருண்டு வரணும் நல்லா முறிவிடக்கூடாது முறுவுனாளு நல்லாயிருக்காது நல்லா சாஃப்டா வந்ததுக்கு அப்றோம் அத தண்ணியில போட்டு எடுத்து அ நோருட்டி பாத்தோம்னா உருட்டணும் ஆனா அந்த உருட்றது வந்து சாஃப்டா இருக்கணு சாஃப்டா வந்ததுக்கு அப்றோம் எடுத்து அ அந்த மாவுள ஊத்தி நல்லா கேலரி அது அப்டியே நெய் மேல தடவி நெய்யோ நல்லெண்ணய்யோ அதுல ஊத்தி பல பெசஞ்சி அப்டியே மூடி வெச்சிட்ணோ மூடி வெச்சதுக்கு அப்றோம் ஆ பாத்தீங்கன்னா அது ஒரு நாளோ ரெண்டு நாளோ புளிக்க வெப்பாங்க நா ரெண்டு நாள் வரைக்குமே புளிக்க வெப்பன் சில பேரு கலரி கலரி புளிக்க வெப்பாங்க நா கலர மாட்டன் அது அப்டியே சுத்தி நல்லா எறும்புலாம் இல்லாம அ நல்லா சுத்தி மு ஒரு துணியோ நல்ல மூடி வச்சோ நல்லா மூடி வச்சதுக்கு அப்றோ இன்னொனு இன்னொரு நாள் எடுத்து அத அது அப்ப கையில அப்டியே தட்டி எண்ணெயில போட்டு எடுத்துட்டோம்னா அதையும் நம்ம முருக விடக்கூடாது அப்டி லைட்டா உப்பி வர மாரியேயிருக்கும் அப்டியே எடுத் த்துட்டோம்னா நம்மளுக்கு அதிரசோம் ரெடி ஆயிடு
சரிங்க தோழி சரிங்க தோழி நான் பண்ணி பாக்குறன் தோழி அதிரசோம் கண்டிப்பா
சரிமா சரிம்மா அதிரசோம் வந்து நறைய பேருக்கு பிடிக்கும்
ஆமா தோழி எனக்கு ரொம்ப புடிக்கும் அதிரசோம் ஆனா எனக்கு இந்த மொரு மொருன்னுயிருந்தா ரொம்ப பிடிக் கும் தோழி ஆனா நீங்க சொல்றமாரி உப்பி தான் வரணும் ஆனா எனக்கு மொருமொருணு இருந்தா ரொம்ப புடிக் கும் தோழி அதிரசோம் மட்டும்
அப்டியாமா அ முருமுருனு இருந்தாக செல சமயங்கள்ல அது கடிக்கிறது கொஞ்சோ சில பேருக்கு பிடிக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த சாப் டா எடுத்து போடு போதே அது வந்து ஆ கொஞ்ச ஓரங்கள்ல மொறு மொறுப்பாயிடு சா ப்டித இருக்கணு அதிரசத்த பொறுத்த வரைக்கு சாஃப்ட்டாத இருக்கு இருக்கனு அதுனா அப்பத டேஸ்ட் அது ஆமா ஆமா ஆ வெல்ல வந்து நல்லா முருகிட்டு அப்டின்னா அதிரச வந்து முறுகலா கிடைக்கு நன்றி தோழி நெறையா விஷய யங்கள் நம்ப பேசுணோ நெறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிக்கிட்டோ மறுபடியு பேசுவோ தோழி நன்றி